ஹலோ
ஆ சொல்லுங்க சிஸ்டர் கேட்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது
ம் என்ன பண்
என்ன பண்றீங்க சாப்டாச்சா நா நா இனிமேதா நீங்க
இனிமேதா சாப்டணும் நானு இனிமேதா சாப்புணும் என்ன சமச்சிங்க
ச்சு இன்னைக்கு அத்ததா சமைச்சாங்கா நா சமை க்கல நா இன்னைக்கி ம் சொல்லுங்க ம் ஆமா
இல்ல நானும் இப்பதா வந்தே வீட்டுக்கு சாப்பலான்ட்டு
இப்போ இனிமேதா கெளம்போறீங்களா இன்னைக்கு வேல எப்டி போச்சு
ம் சூப்பரா போச்சி
ஓ சேரி சேரி
ம் கொஞ்ச நேரோ ஒக்காந்து கேம் விளாட்டு இருந்தோ மொபைல்ல
ம் சேரி நம்பளுக்கே எப்பின்நாலும் டைம்பாஸ் ஆகணும் தானே
ஆமா ரொம்ப ஹாட் ஒர்க் எல்லா இல்ல
ஓ சேர் சேரி சேர் சேரி அப்பறோ சொல்லுங்க வேற என்ன சேர் சேரி அத்ததா சமச்சாங்க மோர் கொழம்பு மோர் கொழம்பு உருளக்கெழங்கு
ஓகே இந்த வெயில் டைம்ல்ல நல்லா இருக்கும்
அப்டியா பட் இவனுக்கு மோரு தயிரே ஆகாதே ஏனா எனக்கு சைனஸ் பிரச்சன இருக்கு அதனால நமக்கு அது பாட புடிக்காது
சேம் பிராப்ளம்
அதனால தா நானு எனக்கு பிடிக்காது என்னென்ன செய்னுமோ அம்புட்டயு செஞ்சு வெப்பாங்க
ஆ இல்ல அதேதா எனக்கும் அதே பிரச்சன சயின்னஸ் பிரச்சன இருக்கு
பக்கத்துல எதோ சவுண்டு கேக்கே ஒரு மாரி அலாரம் அடிக்கிற மாரி
பக்கமெல்லா யாரும் இல்ல மொபைல் கால் வருது
ஓ செரி
ம் எனக்கும் சேம் அதே பிரச்சன இருக்கு சைனஸ் பிரச்சன இருக்கு
ஆமா தண்ணில ரெம்ப நேரோ ஆமா குளுந்த காத்து பட்டா கூட ஒத்துக்காது
ஆமா
கண்டடினியூஸா வந்து தும்பல் வந்துக்கிட்டேருக்கு ஒன்ஸ் வந்துட்டுனா ஆக்சுவலா இடைல உடல ஊருக்கு போய்ட்டு வந்தே திருநெல்வேலிக்கு சோ அதுல அந்த ஆத்துக்கு போய்ட்டு வந்தது ஒன் வீக்கா இப்ப அப்டிதாருக்கு
இல்ல எனக்கு தண்ணில ஊறனால அந்த பிரச்சன வராது
ம் ம்
கூலிங்கான ஐட்டம் இந்த ஐஸ்கிரீமு தயிரு மோரு
ம் ஹும் ம்
சில் வாட்டரு இந்த மாரி குடிச்சா எனக்கு மூக்கடைப்பு வந்துறு
ம் ம்
ம் தொண்ட வலி வந்துறு
ஆ எனக்கு குளுந்த காத்துனாலே ஒத்துக்காது அப்டியே நம்மளுக்கு பழக்கம் ஆயிட்டு அந்த டைம் நல்லா இருக் கு மறுபடி எனக்கு அது வேலய காமிக்க ஆரம்பிச்சுரு
ம் இல்ல எனக்கு ரீசன்டாப்போல இப்பதா என ரீசன்டா அந்த ப்ராப்ளம் வந்துச்சு ஏனா அந்த டஸ்ட் அலர்ஜி டஸ்ட் த்துலருக்கு இல்லயா சோ அதனால இந்த பராப்ளோ வந்துச்சு
ஓ செரி செரி செரி சேரி
ம் பசங்க என்ன பண்றாங்க
அவன்ந்த்த எங்க அத்தையோட விளாண்டுட்டுருக்கா இன்னைக்கி சங்கடசத்துர்த்தில கொஞ்சோ வேலருந்துது இல்ல பக்கத்துல உள்ள கோயில பூஜ அதனால ம் வீட்ல உங்க வீட்ல என்ன சமையல் கேட்டீங்களா
இல்ல இப்ப தா வந்த என்ன சமச்சி வச்சிருக்காங்கனு தெர்ல பாக்கணு இனிமே தா பாக்கணு
ஓ சேரி சேரி சேரி
நா வந்து அப்டியே கொஞ்சோ நேரோ அப்டி படுத்துட்டே
ஸ்கூல்லருந்து பசங்க வந்துருவாங்களா இல்ல நீங்க தா போய் சாய்ந்தரோ கூட்டி வரனுமா இல்ல அட்டோலே கூட்டு வந்துருவாங்களா
இல்ல இல்ல இல்ல பஸ்ஸு வேன் வருது
அவுங்ளே கொண்டு வந்து வுட்டுருவாங்கன்னா
ஆ வீடு ரோட்டு பக்கமே வீடு
ஓ சேரி சேரி அப்போ ப்ராப்ளம் இல்ல
ம் ம் அவனுங்களே நல்லா பெரிய பசங்க இல்லயா
அதனால அவுங்களே வந்துடுவாங்கன்ன
ஆ அவங்களே வந்துட்றாங்க
சூப்பர் சூப்பர்
ம் பிரதர் என்ன ஒர்க் பண்றாங்க சிஸ்டர்
எந்த பிரதர் ய எங்க வீட்டுக்காரா அவுங்க சென்னைல ஒர்க் பண்றாங்க ஒரு ப்ரஸ்ல
அ ட்ரெஸ்ஸுங்ளா
பிரெஷ் பிரெஷ் பிரெஷ் ஆ பிரெஷ்ஷு அவ்ங்க ஒர்க் பண்றாங்க அவ்ங்க டூ வீக்லீ ஒன்ஸ் தா வருவாங்க ஏனா அங்கிருந்து சென்னைக்கு போய்ட்டு வர்ரது இங்கே செலவு என்ன ஆவு சோ வீக்லி ஒன்ஸ் வந்தனா இந்த தங்குற செலவு சாப்பாடு சொல்லா டூ வீ்க்லி ஒன்ஸ் தா வருவாங்க அவங்க அப்டியே போது ம் மதுர கோயில் செலவு மிச்செஞ்சலோட எப்டினாலு செலவு வந்துட்டு தா இருக்கு மிச்சங் குறது நம்ம சொல்லவே ஆக்சுவலா அவங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணிருந்தால் தா மிச்சமாகு அங்க இருந்தா செலவு தா கட்டாயோ
ம் ஆமா சாப்பாடு ரூமு
ம் ம் மதுரைக்குல்லா போய் கீங்ளா மீனாட்சி அம் என்ன சு என்ன பிரதர்
ம் போய் இருக்க போய் இருக்க
மீனாட்சி அம்மன் போய்ருக்கீங்ளா செ செ இப்ப ரீசெண்டாவா இல்ல போய் ரொம்ப வருஷோ இருக்குமா ஆ சும்மா போய் இருக்கீங்ளோ
ஆமா மூணு நாலு மாசோ ஆய்டுச்சு
ஓ செர் செர் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அப்ற அந் த நறைய இருக்கு நனைக்க மீனாச்சி அம்மன் கோயில் கிட்டய அனே மரேல
திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர் போய் இருக்க ஆ போய் இருக்க
அப்டியா
ம் பழனி போய் இருக்க
பழமுதிர் சோலைல அஞ்சாந் தேதி கும்பாபிஷேகோ நெனைக்குற ஐ திங்க்
ஆமாங்ளா
ம் ஆமா
இயேசுவே வாய்ப்பு கெடச்சா போவோ
திருவண்ணாமலைக்கி போய் இருக்கிங்ளா
ம் எங்களுக் அங்க இருந்து ஹண்ரெட் கிலோமீட்டர் தா
திருவண்ணாமலைக்கி பக்கந் தானா ஓ சூப்பர் சூப்பர் கிரிவலொ போய்ருக்கீங்ளா
ம் சின்ன வயசுல போனது இப்போ போறதுல்ல
ஆ போனா ரொம்ப நல்லது போய்ட்டு வாங்க மேபி பசங்கள கூட்டு அந்த பூ மெயின்னா அந்த பதிமூணு ப கிலோமீட்டர்ல போய் சாமி கும்புறது ரொம்ப ஸ்பெஷல் அது நம்ளுக்கே தெரியு ஒரு பாசிட்டிவ் வைப் வரு கால் வலி வருமா தங்களுக்கு வயது என்ன அறுவத்தைந்தா கால் வலி
இப்டி இல்ல
ம் போறதுல்ல
பட் போய்ட்டு வந்தா ஒரு மாற்றம் வரு நல்லா இருக்கு
அமாங்களா
அப்டினா சு என்ன பிரதர்
நன்றி கண்டிப்பா நன்றின் அப்டிங்ளா நல்லது நன்றி
கூட்டனுங்க வைஃப பசங்க எல்லாத்தையு கூட்டு போய்ட்டு வாங்க
ம் கண்டிப்பா கண்டிப்பா சரி என்ன ட்ரீட்மெண்ட் பண்றீங்க சைனஸ்க்கு
நா ட்ரீட்மெண்ட்லா எதுவு பண்ல இப்ப மழ ட்ரீட்மண் எடுத்துவெச்சாலே போய் நோட்ட காந்தி நோட்ட எண்ண வேண்டி இருக்கே எந்த ஹாஸ்பிடல்கு போனாலு அதெல்லா நா ஒண்ணுமே பண்ற கெடையு ஆவி
அ ஃப்ரீயாவுல்லா பண் பாக்க மாட்டாங்க
ஆ இல்ல ஃப்ரீயாங்கறதுக்கு சொல்ல ஒரு அது ஆக்சுவலா ப்ராப்பரா எடுக்கணும் அது எடுத்து வந்து கண்டடினியூஸா அது குணமானா செரி அது வந்து இதுவர யாரும் அப்டி சொல்றது கெடையாது யாருக்கும் அப்டி இருந்ததும் கெடையாது அதனால ஆவி பிடிப்பேன்
மறுபடியும் அந்த சீ சிம்டம்ஸ் வரூ
ஆமா எப்டினாலூ எனக்கு ஒ ஒருச தடுமம்புடிச்சட்டு இல்ல கோல்டு ஆயிட்டு அப்டின்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு அப்டி அதுவே வந்துட்டு அதுவே போகும் என்ன ரொம்ப தண்ணீல வெளப்பாம இருக்கணும் கொழுந்த எல்லாத்து படுற இடத்துல இருக்கு க்காம் இருக்கணு பட் ஐ நா வேலை பாக்க முடியுனு சொல்ல முடியாதுல ஜாயின் ஃபேம் வேற இருக்
நீங்க கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் போக முடியாது போல
அத்தாடி எனக்கு டோட்டல் ஆப்போசிட் எ ஹஸ்பண்ட் அவரு குடிக்கிறது எனி டைம் கூலிங் வாட்டர் தான்
ஆ
குளிர் நேரத்துலாம் அசராம போயிட்டு வருவாரு அதான் எனக்கு ஒத்துழைக்காது உம்ம்
அ இப்ப என்னவோ செட் ஆகல
ஓ சேரி சேரி சேர்
ஆஆ
எனக்கு டோட்டல் ஆப்போசிடிட் அவுங்க
இத ட்ரை பண்ணுங்க நான் ஒன்னு சொல்றேன்
என்னது
டெய்லி மார்னிங் ஈவ்னிங் நைட்ல சாப்ட் படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு குண்டாவ்ல சுடுதண்ணி வச்சு வச்சுக்காங்க சுடுத்தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு
சேரி
இறக்கும் போது கொஞ்சம் ஒரு சிட்டிக மஞ்சத்தூள் போட்டு
உம்
உம் உம் ஆவி புடிச்சு பாருங்க
ஆக்சுவலா ஆவிலாம் நான் ட்ரை பண்ணிருக்கேன் என்னன்னா எனக்கு லைட்டா பல்லு வலியும் இருக்கு அது எனக்கு கூட கொஞ்சோ அந்த காத்துப்பட்டவுனே ஆட்டோமேட்டிக் க்கா கூட கொஞ்சோ அந்த வலி எடுக்க ஆரம்பச்சது ஒரு டைம் நா ஆவியும் பிடிச்சிருக்கே பிடுச்சு கேக்கல
அ ஒரு டைம்லா இல்ல
ஏ அம்மாடி பல டைம் அதுக்காண்டி பிடிக்க முடியுமா அம்மா வீட்டுக்கு போவேன்
இல்ல இல்ல அது கொஞ்சோம் குறையுற வரைக்கும் ட்ரைப் பண்ணுங்க
உம்ம் பண்ணிரலாம்
விக்கல் வேற வருது யாரோ நெனைக்கிறாங்க
உம் யாரு நெனப்பா என் வீட்ல உள்ள ஆளுதான் நெனப்பாங்க வேற யாரு நெனப்பாங்க
இல்ல அவுங்க நெனைச்சா போதுல்ல
ஆமா அவுங்க நெனைச்சா போது அதானே வேணும்
ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா மாற்றம் வரும்
மாற்றம் வருமா சேரி ஆல்ரெடி வந்தவாற்றமே முறையே நெறைய தான் இருக்கு து இதுல புதுசா வேறயா
இல்ல ட்ரை பண்ணுங்க இத ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க
பண்ற பண்ற பண்ணி பாக்குறே
ம் பல்லு வலிக்கென்ன பண்றீங்க
த அது எப்யும் போல அந்த வேப்பிலய கால காஃபி குடிக்குறக்கு முன்னாடி நல்ல கொழுந்து வேப்பிலயா எடுத்து அம்மா வெக்கணுன் சொல்லி சொல்லுவாங்க வசம்பு வப்பாங்க பட் எனக்கு அது எனக்கு அந்த பல்ல எடுக்க எனக்கு இஷ்டம் இல்ல அதனால நா என்ன பண்ணுவேன்னு இந்த வேப்பலய வச்சு இது பண்ணுவ அது நா கொஞ்ச நே ஒரு காம்மநேர கூட கண்டினியுஸா வெக்க மாட்ட ஒரு அஞ்ச நிமிஷ வச்சுட்டு வேமா எடுத்துருவே அக்சுவலா அந்த கசப்பு உள்ள இறங்கும் போது ஆட்டோமெட்டிக்கா அந்த இது வந்து இதாயிரும்பாங்க எங்க அக்காவு சொல்லி இரு
அந்த மாரி கொறஞ்சி இருக்குங்களா
ஆ எங்கம்மா சொல்லிருக்காங்க எங்க அக்காவு சொல்லியிருக்கா அதவுட பெஸ்ட்டு மெடிசன் வேற என்னும் கிடயாது அத பண்ணு அப்டிம்பா அது பண்ணு என்ன பண்னோ
லவங்க இருக்குல்ல லவங்கம்
ஆமா
அத கல்லுல வச்சு நசுக்கி அந்த இடத்துல வெச்சுவுட்டுருங்க
ஒ செரி
ம் இதுவு நல்லா இருக்கு அப்புற காலையில அ ஈவினிங்கு சுடு தண்ணில உப்பு போட்டு வாய் கொப்ளிங்க
ஏ அப்பா வலி விண்ணு வேணா இது எல்லா டைம் ஒத்துழைக்கும் சொல்ல முடியாது செல டைம் ரொம்ப சைட் எஃபக்டு ஆய் என்ன ஆயிருது ஓவர் வலிய குடுக்க ஆரம்பச்சிருது நா சொல்றது உங்ளுக்கு புரியுனு நினைக்கிற ஏனா அது ஆல்ரெடி பல்லு ரொம்ப இதா இருக்கு தான நா சொன்ன அதனால இது ரொம்ப ஒரு மாரி ஓவரா வலிக்க ஆரம்பிச்சிரும் ஒரு டைம் எனக்கு அந்த மாரி நடந்திருக்கு
ஆ
அதனால
கட் பண்ணி பண்ணவா
இருங்க பிரதர் இந்த அத்த கூப்புறாங்க என்னனு கேட்டு வர
ஆ ஓகே